வணக்கம் தோழி நல்லா இருக்கிங்களா தோழி நல்லா இருக்கேன வீட்டுலே எல்லாரும் நல்லா இருக்காங்களா
அங்க
ம் சொல்லுங்க தோழி இப்ப விடுமுறை நாட்கள்ல இருந்துதுல்ல தோழி அப்ப எங்கயாவது பயண மேற்கொண்டிர்களா வீட்லதானா சரி சரிங்க தோழி சரிங்க தோழி என்ன மாரிதான் பழக்க தோழி நானும் போல தோழி எங்கியுமே ம்
எங்ளுது இன்னு ஸ்கூல் போற பசங்க கடையாது ஒரு கொழந்தக்கி ஒரு வயசுதா ஆகுது வீட்லதா இருக்க
சரிங்க தோழி ஏம் பையனுக்கு ஒடம் முடியாம போய்ட்டு தோழி அனால நானு எங் கியும் போகல அப்டியே போயிடுச்சு தோழி இதுல வெயில் வேறைல்ல ப எங்கேந்து போறதுன் சொல்லிட்டு போகல தோழி ஓ முடியில தோழி ஜமாவே முடியில கொண்டு போய் பள்ளிக்கு உட்றோ ம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வ த்து மணிக்கிதா வேல இருக்கு வெளியில போ ற மாரி வரு து என்ன பண்ண சொல்றீங்க அப்போ போற மாரிதா இருக்கு போயிட்டு காஞ்சு கருவாடா போய் வரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்டிதா தோழி வந்து அப்தா சாப்ட்டுட்ருப்ப திடீனு பாத்தா மூணாயிடு மூணேகளாயிடு திரும்பி மூன்றக்கி போய் அழச்சிட்டு வரணு தா தோழி பொழப்பு ஓடுது ம் தான் முடியல தோழி எலாம் ஒரு ஸ்டேஜக்கு மேல ரொம்ப டயர்ட ஆகிடுது சரி நைட்டுக்கு சித்த படுப்போம்னா இந்த வேர்வை தாங்க முடியல அது அதுக்கு மேல சுட்டெரிக்குது
ரொம்ப சூடா இருக்கு.
ம் மழைக்- பேஞ்சி அந்த இத எப்படி சொல்ல சூட்ட தூக்கி விட்டுடுது உம் கரக்டா சொன்னீங்க மழைக்கு ஒரு வாய்ப்பே இல்லை போலிருக்கு மழை பெஞ்சா இல்ல தோழி மழை மழை காலத்தில் வந்து வந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்கு இப்ப மழை ஒரு ஒரு ஒரு நாள் அடிச்சு ஊத்துனுச்சுன்னு வச்சுக்கங்களேன் லைட்டா பெய்யாம எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகு எங்களுக்கு தாக்கு புடிக்கும். கொஞ்சோ லைட்டா ஆ தாருக் ஆனா மழை பெஞ்சாதா அடுத்த நிமிஷமே வெயிலுதா பட்டைய கெளப்புதே தோழி
இப்போ எங்க ஊர்ல எப்டின்னா மழையு இப்ப இது வெயிலு அடிக்குது அந்த மாதிரி
ஓ அப்பனா த சரி வராதுதா அ சூட்ட தா தூக்கி வுடும் உங்களுக்கு நீங்க சொல்ற மாரி
பொய் மாழ
பொய் மழை பெய்யுது பாத்தீங்களா மழை கூட பொய் சொல்லுது பாத்தீங்களா ஆஹ் சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி அ அப்றம் தோழி உம் வேற வேற என்ன தோழி நீங்க அந்த வேற என்ன தோழி எதா ஸ்பெஷலா பண்ணுவீங்க வீட்ல அத பத்தி கொஞ்சம் பகிருங்க தோழி நறைய உங்கள்ட கத்துக்க வேண்டியது இருக்கு நானு பண்ணி பாப்ப தோழி கண்டிப்பா
யா அம்மா வந்து பஜ்ஜி பொரிச்சி தருவாங்க இல்லன்னா வட போட்டு தருவாங்க எங்கம்மா
என்ன வட அது
பஜ்ஜி பஜ்ஜி வாழைக்கா பஜ்ஜி அப்பறம் வந்து வட உளுந்த வட
உளுந்து வட ஆ ஆ ஆ வேற எதும் எப்டி எப்டி சொல்றது வேற எதாவ து ம் ம்
அந்த மாதிரி தா எ எனக்கு நா எதாச் சொல்ல போனா எனக்கு சமையல் பத்தி அவ்ளோவா தெரியாது இனிமேல் தா எல்லா கொஞ்சம் கொஞ்சமா அப்டி கத்துக்க கத்துட்டு இருக்கே ஆ சொல்லுங்க
அந்த ராகி சேமியா விக்கிம்ல தோழி கடையிலல்லா அத எடுத்து கொஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில இது பண்ணி எடுத்துக்கோங்க தோழி அதுக்கப் அப்பறோ அ அதுக்கப்பற இட்லி பானைல வச்சி அத வேவ வச்சி எடுத்து வச்சிக்கோங்க தனியா ஆ தேங்கா திருவி எடுத்து வச்சிக்கோங்க தோழி அதுக்கப்பற இந்த ராகி அப்டியே பொலப்பெலன்னு வரு தோழி வேகவச்சி எடுத்தீங்கன்னா பொலப்பொலன்னு வரும்போது இந்த தேங்காவ திருவுன தேங்காவ அதுல போட்டு அ வெள்ள சக்கர இருக்கல தோழி அதையு போட்டு ஏலக்கா தூளு பவுட்ரு பண்ணி வச்சு அதையு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கு தோழி அது ஒரு மாரி அது ஸ்வீட் மாரி காலைல டிபன் கூட இத ஸ்சுவிட்டாவு வைக்கலா தோழி யாராவது விருந்தாடி வராங்கனா நம்ம டெய்லிமே வச்சிக்கலா விருந்தாடிலா வராங் நாங்க வெளியில இருந்தா இது ஒரு இது மாதிரி வைக்கலாம் தோழி இனிப்பு பழ பண் மாதிரி அதை வச்சு இட்லி சாம்பார் அதெல்லாம் நம பண்ணுவோம் இல்லன்னா ஏ மாலை நேரத்துல ஒரு இது மாதிரி எடுத்துக்கலா தோழி வெளில போயிட்டு வர ம் வெளில போயிட்டு வரவங்களுக்கு நம்ம ம் தாராளமா எடுத்துக்கலா அதையே சில பேர் என்ன பண்ற றாங்கனா அந்த ராகி சேம்யாவே அன்னா தாங்கதா எனக்கு சொன்னாங்க இத அவங்க என்ன பண்ணுவாங்கான தனியா வேக வச்சு எடுத்துக்கிட்டு பால் காய்ச்சி வச்சு அதுல வந்து வெள்ளை சர்க்கரைய போட்டு இதையு லேயபோட்டு சாப்டுவாங்களா ஸ்பூன் போட்டு அது ஒரு மாதுரி நல்லா இருக்கு தோழி இல்லையா ஒன்னு வேற என்ன தொழி வேர் என்ன பண்றதுன்னா இந்த தொக்கடான்னு ஒன்னு போடுவோ தோழி கோதுமமாவு இருக்குல தோழி கோதுமமாவு வந்து சப்பாத்தி மாரி பசஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புற ம் நம்ப சப்பாத்தி போடுவோம்ல அந்த மாரி போட் டு சின்ன சின்னதா கட் பணி எடுத்துக்றது தோழி நமக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பிலே அ கட் பண்ணி எடுத்து அத எண்ணயில போட்டு எடுத்துக்றது தோழி கொஞ்ச செவப்பு நெற போக எடுத்து வச்சுக்கிட்டு வெள்ள சக்கர இருக்குல பாகு காய்ச்சி அதுல ஊத்தி இது பண்ணீங்கன்னா அது ஒரு வார வச்சுக்லாம தோழி தாராளமா போறப்ப வறப்பல்லா முறுக்கு மாரி எடுத்து தின்னுட்ருக்லா நெறையா போட்டா ஒரு வாரம் வச்சுக்கலாம் இல்லனா ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் தோழி அது ஒரு மாரி நல்லா இருக்கும் இந்த மாரி நிறைய இருக்கு தோழி ந இந்த மாரிலாம் பண்ணலாம் தோழி ரொம்பவே நல்லா இருக்கும் தோழி ம் காலையி கண்டிப்பா பண்ணுங்க தோழி
நான் என்ன பண்ண மாட்டேன் எப்படி எங்க அம்மாட்டாதான் சொல்லுவேன் அம்மா வீட்டுல அம்மா வீட்டுல இருக் னால
ம் ம் ம் தோழி தோழி அப்ப வ காலை உணவு என்ன தோழி சாப்பிடுவீங்க
தோசை இல்ல இடியாப்பம் ஆ வேற என்ன ஒரட்டி
அப்படின்னா
உரட்டினா வந்து அரிசி மாவு இருக்குல்ல
ம் ம்
ஃபஸ்ட்டு வந்து சட்டியை வந்துஅடுப்புல வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச தண்ணியும் தண்ணி ஊத்திஅ தண்ணில கொஞ்ச தேங்கா எடு த்து தேங்கா துருவி அதுல போட்டு நல்லா கொதிக்க போடணும் உப்பும் போட்டு போட்டுட்டு அந்த அரிசி மாவா வந்து தனியா ஒரு கடாயில எடுத்து வச்சு அந்த கொதிக்க வச்சிரு ஹோம்ல தண்ணி
கொதிக்க தண்ணில தேங்கா உப்பு போட்டு கொதிக்க
ஆமா ஆமா நல்லா கொதிக்கவைக்கணும் கொதிக்கலாம் நல்ல போட்டுட்டு ட்டு அப்புறம் வந்து அடுப்ப வந்து நல்ல கொஞ்ச சிம்ல போட்டுட்டு இந்த மாவ எடுத்து வச்சிருப்போம்ள நமக்கு தேவையான அளவுக்கு இப்ப இவ்வளவு பேருக்கு இவ்ளோனு சொல்லிட்டு எனக்கு அந்த அது மாதிரி அந்த அளவு கணக்கு அதல்லா தெரியாது அவ்வளோவாட்டு
உம் உம் உம்
சவி
புரியுது உம் உம்
அதுக்கப்றம் கொஞ்சம் அந்த மாவ போட்டு அந்த அடுப்ப வந்து லோ ஸீம்ல வச்சுட்டு வ அடுப்புல வச்சு லைட்டா கிண்ட்றி எடுக்கணும் அந்த தண்ணியில தேங்காய் என்ன மிக்ஸ் ஆற மாதிரி நல்லா கிண்டறி எடுக்கணும் அதாவது நல்லா தண்ணியாவும் இரு கூடாது ரொம்ப ட்ரையாவும் இருக்ககூடாது ஓரளவும் அந்த மாதிரி அத பண்ணிட்டு அப்புறம் மாவு ந கொஞ்ச ஆ றைக்கு ஒரு இதுல தட்டணம் பெரிய அந்த
அஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஆஹ் அதுல தட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா பெசஞ்சிருக்கு அதனல்லா வற இந்த சப்பாத்தி மாவு பெசவாங்ள அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பெச செஞ்சு எடுத்துட்டு அப்புறம் வந்து அது வெடிப்புலாம வரும் அந்த மாவு அதுக்கப்றம் அத கொஞ்ச லைட்டா எடுத்து லைட்டா தண்ணி தொடுத்து விட்டு உருண்ட புடிச்சு சப்பாத்தி ப்ரஸ் ஒண்ணுண்டு தனியாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரஸ்ஸு
அப்படின்னா
அதாவது வந்து ஒரு அவுண்டா இருக்கும் அதுல வந்து சும்மா அந்த மாவு வச்சு அமுக்குனா ப்ரெஸ் பண்ணா பிரஸ் ஆயிரும் ரவுண்டு ஷேப்ல வரும்ல அது அதுல வெச்சு எடுத்தா போது ஆனா கொஞ்சம் சுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அந்த ஒரு திமா கொஞ்ச வேலன்ன பண்ண நேராகு சுற்றடத்துக் கொஞ்ச பருவ அதுக் கூட வந்து பரு இல்ல முட்ட கொட்டி வெச்சி சாப்பலாம் இல்ல நா எற ச்சு கொழம்ப வச்சு சாப்ட்லாம் இல்லனா மீன் கொழம்புவோ அந்த மாரி எல்லா சாப்பலாம்
அதுல அத சாப்புடும் போது வெரும்புலே அந்த தேங் கா எல்லா கலந்து வ ரு சாப்படும் போதூ ம் ம் அனா இப்ப தேன்தா தேங் த வ நீங்க கொதிக்க வெக்கறேங்றீங்களா அப்படே அதுலயே வந்து மெது மெதுன்னு ஆயிடுமா தேங்கா இல்ல ம் சாப்படும் போது மென்னு மென்னு தின்ற மாரி இருக் அமா
அப்படியோ இதாயிரு அந்த மாவுலே எல்லா கலந்துரு நம்ம அரையனுமா கொஞ்ச தேங்கா தா போடனு மாவு கொஞ்ச நறையா போட்டம்னா அப்டே தெரியாது. அது அவ்ளோ பட்டு
ஓ நம்ம மே சாப்படும் போது மெல்றது வரா து மெல்றதுக்கு ஓ சரிங்க செரிங்க இது நா பண்ணி பாக்கறங்க ஓ ஆமா இந்த தேங்கா போட்டாலே நல்லா நான் பண்ணி பாக்குறேங்க கண்டிப்பா
கண்டிப்பா மேம் பண்ணி பாருங்க பண்ணி பாத்துட்டு எப்புடி இருக்குன்னு சொல்லுங்
கண்டிப்பா கண்டிப் ப்புறோ பண்ணி பாத்துட்டு சொல்றன் தோழி கண்டிப்பா அது என்ன ஆனா கோதுமாவுல தான் பண்ணணும் மைதா மாவுல எல்லா பண்ணக் கூடாது
கோதும் மாவு இல்ல அர அரிசி மாவு அப்புறம் நான் சொல்ல சொல்லி கோதும மாவுல பண்ணி வீட்ல இருல உள்ளவங்கள்ட்ட வக்கிறாதீங்க
சரிங்க தோழி ஆரிசி மாவுல நா கண்டிப்பா பண்ணி பாக்குறேன் ஆ தோழி ஆனா இந்த மாரி அம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டா பண்ணு சாப்டா நல்லாருக் கும்ல ஆஹ் புட்டு வந்து இந்த ரவா போட்டு ரவாவா இது பண்ண எடுத்து வச்சிருப்போம் உம்ஹிம் அதயு சொல்லுங்க
அதுவு அதே மாரி தா அரிசி மாவு இருக்குல்ல அரிசிமாவா ஒரு பெரிய தட்டையட தட்டீட்டு காளான் சில்வாங்கல்லா ஓ அந்த
ஆமா
உங்க ஊர்ல இத இதுலா எப்டி சொல்லுவாங்கன்னு தெரியல எங்க ஊர்ல அது பெரிய தட் தேவ தாளான்னு சொல்லுவாங்க
ம் ம் ம்
அளவும் அந்த அரிசி மாவு போட்டுட்டு அப்பறோ கொஞ்சோ உப்பு வந்து தூத் தூத்து போடணு நெறையா போடக்கூடாது உப்பு வந்து தூ கரண்டில்லா எடுத்து போடகூடாது தூத்தி போட்டுட்டு அதுக்கப்பறோ கொஞ்சோ தண்ணி இருக்குல்ல தண்ணிய வந்து சும்மா தொளிச் தொளிச்சி வேறவணு அதாவது மாவு வந்து ஆ கொஞ்சோ ஈர பதமாட் இருக்கணு ரொம்ப ஈராபதமா இருக்க கூடாது அதே மாரி ரொம்ப டிரை ஆட்டு இருக்க கூடாது அந்த மாதிரி நா கொஞ்சோ மாவு வந்து பெசஞ்ச வரைக்கு பெசஞ்சேன்ன கொஞ்சோ சும்மா தா கை வச் வேறவணு நம்ம வெளாட்டு போக்குல எந்த பசங்கள்ல்லா வெளாடுவாங்கல்ல
ஆமா ம் ம் ம் ம்
இந்த மாரி கொஞ்சோ அப்டியே வேறவீட்டு வே தண்ணி வந்து கொ நா அப்டியே ஊத்த கூடாது கைல சும்மா தொளிச்சி தொளிச்சி தா ஊத்தணு நெறையா ஊத்துனா அப்பறோ வந்து களி மாரி ஆயிரு
சேரி சேரி அத பண்ணி
ஆஹ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் மாவு வந்து உதிரி உதிரியாட்டு வரணு உதிரி உதிரியாட்டந்தா புட்டுக்கு ரின் சொல்லுவாங்கல்ல
ஆமா தோழி அந்த மாரி பண்ணும் நம்ம தொடரு வோ தோழி பின்பு கால்ல தொடருவோ தோழி நன்றி தோழி